இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க தோழி இப்ப பாத்தீங்ன்னா தோழி அன்றாட வாழ்க்கைல இப்ப முன்னாடி மாரிலா யாரு அந்த சத்துள்ள சாப்பாடு அப்டில்லா எதுவு சாப்பிட்றதில்ல தோழி அவங்கவுங்க இப்ப ஒவ்வொரு நேரோ ஹோட்டலுக்கு எல்லா போனா அதைல அங்கயே சாப் டு இது பண்ணிட்டு வந்துறாங்க தோழி இந்த சிறுதானியல்லா இருக்குல தோழி அதவ அதாலல்ல அத வச் ஆக்சுவலா யாரு செஞ்சி சாப்ட மாட்றாங்க தோழி நீங்க அதெல்லா பண்ணுவீங்ளா தோழி
அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு சிறுதானியம்னா நா வந்துட்டு இந்த பச்ச பயிரு கொண்டக்கல்ல அப்புற வந்துட் டு அது மாதிரி நா அது மாதிரிதா நா
பண்ணுவீங்ளா தோழி இந்த கேழ்வரகு அதெல்லா பண்ணமாட்டிங்க அப்டிதான
எனக்கு எனக்கு வந்து அதுல என்ன செய்யுனே எனக்கு தெரியாது அதனாலதா நா அது எது பண்ண மாட்ட தோழி
தோழி கேழ்வரகு கடையில இருக்கு அத வாங்கிங்க தோழி வாங்கி கழுவிட்டு நீங்க வந்து இந்த உ இட்லி மாவுல்லா அரைக்கிறீங்ள தோழி ஒரு படி அரிசி போட்டு உளுந்து அதோட சேத்து கேழ்வரகும் போட்டுங்க தோழி இப்போ ஒரு படி அரிசி போடுறீங்கன்னா இதுவு ஒரு டம்ளர் போட்டு அ முக் முக்கா டம்ளர் உளுந்து போட்டுங்க தோழி உளுந்து கொஞ்சமா வெந்தயம் போட்டு இது வந்து நீங்க கொஞ்சமாவே அரச்சுக்கோங்க தோழி இது வந்து நம் ப கொழந்தைங்களுக்லா குடுத்தா ரொம்ப நல்லது உங்களுக்கு சரி அரச்சு வச்சீங்கன்னா னா இது ஒரு நாலு மண் நேரத்துல புளிச்சுடு தோழி சீக்கிரமாவே ஏ இதுக்கு கொஞ்சோ கா சட்னி தேங்கா சட்னி இல்ல காரச்சட்னி ஏதாது செஞ்சு வச்சு குடுத்தீங்ன்னா ரொம்பவே நல்லது நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லது தோழி அதே மா அப்டிதா தோழி சோளமோ
ஆமா ம்
சோளமுமே உங்களுக்கு கடையில விக்கதுல அதயு ஊற வச்சு இதே மாரி கேழ்வரக்கு பதிலு சோள தோச தோச தா தோழி நல்லா இருக்கு இட்லி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏ இந்த மாரி கூட பண்லா தோழி எனக் கூட சொன்னாங்க இந்த ஒடம்புலா இப்ப உடம்பு இப்ப ரொம்ப இதா ஆயிடுச்சு அ உடம்புலா கொறைக்கிறதுக்கு இந்த சிறுதானிய வகையில அ திணைய மட்டு எடுத்து அ அத வந்து நீங்க தக்காளி சாதோ மாரி இல்ல எலுமிச் மிச்சம்பழோ சா த தி இல்ல தயிர் சாதோ அந்த மாரி பண்ணி சாப்டுங்க ஏனா நம் இப்ப எடுத்தோனேயே அந்த திணைய வச்சு கொழம்பு வச்சு ஊத்தி சாப்ட்டா கஷ்டோ சாப்ட முடியாது ஆ இந்த மேரில்லா சாப் டா உடம்புக்கு நல்லது ஆனா டெய்லியுமே நம்ப அத எடுத்துக்க கூடாது தோழி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்லன்னா அது கு வந்து ச நம்மளோட சோ இது சக்கர நெறைய கொறைஞ்சிருந் தோழி இருக்ற சக்கரையும் குறைஞ்சுட்டுனா அப்டி வராது அந்த மாரில்லா நீங்க பண்ணி பாருங்க தோழி ரொம்ப அ உடம்பு நல்லாருக்கு அ அத் து ஸ்ட்ரென்து கிடைக்கு அது உங்களுக்கு அந்த மாரிலா எடுத்துங்கோ தோழி இப்ப உள்ள காலகட்டத் துல யாரு அந்த மார்லா பண்ண மாட்றாங்க நெறைய பேரு வீட்ல அ காலைல ஆனா அந்த பிரெட்டு் ஜாமு அப்டிதா சாப்ட்டுட்டு போறாங்க நெறைய பேர் வீட்ல இன்ன மேரி சாப் புடுங்க தோழி ரொம்பவே ஒடம்புக்கு நல்லது கொண்டைக்கல்ல அவிச்சு வெறும்லே அவிச் சி சாப்புறது கருப்பு கொண்டைக்கல்ல இந்த கருப்பு கொண்டைக்கல்ல போட்டு காரக்கொழம்புலா வப்பீங்ளா தோழி நீங்க
ஆ ஆமா தோழி அது வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு அது நானு அது வச்சிருக்க ம்
அந்த மேரி பண்ணுங்க ம் ஆமா தோழி கருப்பு கொண்டைக்கல்ல எல்லா ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ளுக்கு ஆஃபிஸ்க்கு இல்ல ஸ்கூலுக்கு கூட நம்ப அந்த கருப்பு கொண்டக்கல்ல க அவிச்சு தர்லா வெள்ள கொண்டக்கல்ல இது ராஜ்மா சாப் சாப் புட்டு இருக்கீங்களா தோழி ராஜ்மா அத கூட நீங்க தோழி அது வந்து ஒரு பத்து விசுலுக்கு மேலயே உடலாம் தோழி ராஜ்மாவ ஏன்னா அது டக்குன்னு வேகாது இதே மாரியேதான் தோழி இந்த மீல் மேக்கர்லாம் பண்றீங்களா அந்த மாரியே நம்ம செஞ்சு சாப்டலாம் அது செல பேரு வெறும்மலே அவிச்சு வெறும் கடுகு அதெல்லாம் பொடலட்டு தாளிச்சு கொடுத்தா சாப்ட மாட்டாங்க இந்த மாதிரி காரமா காரமா கொஞ்சோ வறுத்து வச்சு தயிர் சாதத்துக்கு அதெல்லாம் குடுத்தீங்கன்னா கூட ரொம்ப ராஜ்மாலா உடம்புக்கு ரொம்ப நல்லது தோழி அந்த மாரிலாம் சாப்ட்டு பாருங்க தோழி அது அப்றோ வேறென்ன இது மாரி நெறைய இருக்கு தோழி ஆ நல்லாருக்கும் இதெல்லாம் அது மாரி நீங்க அந்த ஸ்நாக்ஸ்லாம் கூட தோழி இந்த எப்டி நான் சொல்லட்டுமா தோழி நீங்க பண்ணி பாருங்க இந்த கோதும மாவு இருக்குல பசங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க ஈவினிங்ல அதை கூட சாப்டலாம் ஸ்வீட் மாரிதான் இனிப்பு அயிட்டம் தான் அது கோதும மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாரி போட்டு நல்ல பெருசாவே போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க தோழி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெய்ல போட்டு எடுத்துக்கோங்க பொண்ணிறம் ஆனோனா எடுத்து வச்சுருங்க தனியா அதுக்கப்பறோ இந்த ச க்கரைப்பாவ காய்ச்சு வாங்கல தோழி வெள்ளை சர்க்கரைய போட்டு நல்லா அந்த நல்லா ஈரப்பதம் நல்லா ஒற்ற அளவுக்கு அந்த பதம் வந்தோனே கொஞ்சம் லைட்டாக காய விட்டு அந்த நம்ம எடு த்து வச்சிருக்கோல தோழி எண்ணெயில போட்டு அது மேல அப்டியே ஊத்தி விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லா ப்ளேட்ல இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சோ நேரம் கழிச்சு நம்ம அதை சாப்டலாம் தோழி அது ஒரு ஒரு வாரத்து கூட வச்சுக்கலாம் தோழி மொருமொருனு தான் இருக்கும் அந்த மாரில்லாம் நீங்க பண்ணி பாருங்க தோழி ஸ்வீட் இதெல்லாம் வந்து சிம்பிளான ஐட்டம் தானே இதுல ஈஸியா செய்ற
ஆமா தோழி ஆமா ஆமா ம் ம் நான் எனக்கே வந்துட்டு இப்பதான் நானே கல்லூரி முடி சிருக்கேன் கல்லூரி முடிச்சு வீட்ல இருக்கேன் இதெல்லாம் நான் ஆ இதெல்லாம் நான் செஞ்சு பாக்கறேன்
செரிங்க
ஏன்னா நான் வந்து நான் நெறைய சாப்டுவேன் அதனால அதனால பெருசா ஆனால் சமை எனக்கே தெரியாது இப்ப நம தான் கத்துக்கணும் அத நான் செஞ்சு பாத்தட்டு அவங்களுக்கு சொல்றேன்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இதலா பண்ணி பாருங்க தோழி ரொம்ப ம் வேலையும் சீக்கிரம் முடியும் நமக்கு ஆ அதனால இந்த மாரில்லா பண்ணி பாருங்க தோழி
ஆமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு நமக்கு ஒரு கொஞ்ச நேரோ உ உக்காரதுக்கு கூட நேரோ இல்ல அதனால நம்ம இது மாரி நம்ம செஞ்ச சாப்ட
ஆமா இந்த கொட மொளகாலாம் இருக்குல்ல தோழி கொட மொளகா அதுல கூட நீங்க பிரியாணி பண்ணலாம் எப்பொழுதும் போல பிரியாணி மாரி பண்ணிட்டு கொட மொளகாவ நல்லா வதக்கிட்டு அதுல கூட நீங்க பிரியாணி பண்ணி சாப்டலாம் அதாவது நான் எப்டி சொல்றேன்னா கேரட் பண்ற மாரி தனியா கொடமொளகாவை இது பண்ணி வறுத்துட்டு தக்காளி தொக் க்கு மாரி அப்றோ சாதத்துல போட்டு அதை கெலரி கூட சாப்டலாம் தோழி அத ஸ்கூலுக்கு இந்த வெளில ஆஃபிஸ்க்கு அந்த மாரிலாம் கூட நம்ம செஞ்சு எடுத்துட்டு போகலாம் தோழி வேலைக்கு இருக்கலாம் கூட அதுவும் உங்களுக்கு ஒடம்புக்கு நல்லது தானே அதனால அந்த மாதிரில்லாம் நீங்க பண்ணி சாப்பிடுங்க தோழி ரொம்பவே நல்லது ஒடம்புக்கு
ஆமா தோழி ஆமா நா கண்டிப்பா கண்டிப்பா நா செஞ்சு பாக்குறே
கண்டிப்பா செஞ்சு பாருங்க தோழி அ நம சொல்லுங்க தோழி
யோ
எனக்கு வந்து இந்த நான் அசைவோ ரொம்ப புடிக்கும் தோழி சாப்பிட அசைவ ஐயிட்டோ ரொம்ப புடிக்கு இறாலு ஆ அந்த அ தண்ணியில கடல்லா போற வகையல்லா பிடிக்கு றாலு நண்டு மீன் அதுதா ரொம்ப புடிக்கு தோழி எனக்கு இந்த செட்டிநாடு சிக்கன் பண்ண ரொம்ப
சிக்கன் பண்ண ரொம்ப புடிக்கு தோழி அடிக்கடி வீட்டுல கோழி வாங்கினாங்கன்னா செட்டிநாடு கோழி தா வறுவல் பண்ணுவோ நாங்க ம் ஆமா தோழி ஆமா தோழி அது பண்ணி சாப் பிடுவோ நாங்க அதெல்லா பண்ணி நி நீங்க பண்ணி பாருங்க தோழி வீட்டுல தா
எனக்கு கூட இந்த இறால் ரொம்ப புடிக்கு தோழி ஏன்னா வந்துட்டு அது
ம்
அது கொஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கு
ஆ ஆ ஆ ஆ கழுவிங்களா தோழி அதெல்லா கழுவிட்டு நீங்க பண்ணு
ஆ அத அது எனக்கு அது எல்ல நா செய்யுறதா நா பாத்திருக்கே ஆ அந்த வெந்நீர்ல கொட்டி அந்த மேல உள்ளதெல்லா உரிப்பாங்கலா தோல்லா அதெல்லா தெரியு எனக்கு
ஆ ஆ ஆ
ஆ அது அதுக்கு அப்பறோ வந்து அது எண்ணெ ஊத்தி கடுகு ரறால் போட்டு ரறால் போட்டு வருத்துட்டு அதுக்கு அப்புறோ
இல்ல தோழி அப்படி பண்ணாதிங்க தோழி வெங்காயோ தக்காளி அதெல்லா நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க தோழி நல்லா வதக்கிட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதா அறிஞ்சி வச்சிகோங்க வெங்காயோ சின்ன வெங்காயோ நிறையாவவே போடுங்க அப்பதா நல்லா இருக்கு இந்த றால்லா நீங்க கழிவி வெ வச்சிருக்கீங்களே கழுவி வச்சத்துல வந்து மஞ்சத்தூள் மொளகாத்தூளு தேங்கா அரைச்சி ஊத்திக்கோ அத கெளறி வச்சிருங்க தனியா இறால கழுவி இந்த மஞ்சத்தூள் மொளகாத்தூள் தேங்கா அரைச்சு வச்சது உப்பு உப்பு அது கூட சேத்து கிளரி ஒரு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷே ம் அதுக்குள்ள நம்ம வெங்காயே தக்காளி எல்லா அரிஞ்சு வச்சிருப்போம்ல அத எண்ணெயில போட்டு வதக்கிட்டு இந்த பூண்ட குட்டி குட்டியா நறிக் கி வச்சிகோங்க ஏன்னா வந்து அரைக்கிறதோட பூண்ட குட்டி குட்டியா நறுக்கி அதுல போட்டாக்கா சாப்புடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோழி
ஆ ஆ ஆ
இதப் போட்டு இப்ப பெசஞ்சி வச்சிருக்கீங்களா இறால் கூட அத அப் அப்பிடியே எடுத்து அந்த வெங்காயே தக்காளி பூண்டு கூட எண்ணச் சட்டியில போட்டு நல்லா கொ கொஞ்சோ லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சு நேரோ வேக விடுங்க அது சீக்கிரமா வெந்துரு கொஞ்சோ அது கிரேவி மாரி வச்சு சாப்பிடலா இல்ல நல்லாவே வறுத்துதொடுத்து சாப் எப்புநாலு சாப்பிடலா ரொம்ப நல்லாருக்கு தோழி அது அத நீங்க சாதத்துல கூடப்போட்டு கூட சாப்பிட்டுக்கலா நீங்க தொட்டுக்கியாவும் வச்சுக்கலா சாதத்துல போட்டு சாப்பிட்டாலு நல்லா இருக்கு தோழி கொஞ்சோ காரசாரமா அது ரொம்ப நல்லா இருக்கு தோழி அது
ஆ ஆமாந்தோழி நானு நா அது சாப்பிட்டுருக்கே ஆனா வந்துட்டு எனக்கு நீங்க இப்ப சொல்லிதா எனக்கு தெரியுது இவ்வளவு செய்வாங்க அப்படின்னு செல்லிட்டு நா சும்மா இந்த உருளகிழங்கு எப்படி செய்வோ என்ன ஊத்தி கடுகு போட்டு அந்த மாரி செய்வாகனு நெனைச்சேன் அது மாரி செரிங்க நன்றி சார் இன்னைக்குதா இன்னைக்கு சொல்லி தா எனக்கு தெரியு
அப்பிடியா தோழி சரிங்க தோழி இது கொழம்பு கூட வைக்கலா தோழி முருங்கக்கா போட்டு குருமா கொழம்பு மாரி கூட வைக்கலாம் தோழி லைட்டா புளி ஊத்தி ம் வெங்காயம் தக்காளில்லா போட்டு அ தனியா வந்து அ புளி தண்ணிய எடுத்து அதுலேயே தேங்கா அர கரச்சி ஊத்தி மஞ்சத்தூள் மொளகாத்தூள் உப் பு அது தனியா கலந்து வச்சுக்கோங்க இதில வெறும் வெங்காயம் தக்காளி எல் நல்லா வதக்கி ட்டு ராலயு போட்டுட்டு அது மேல இந்த அ கலந்து வச்சிருக்கோம்ல தேங்கா புளித் தண்ணி அத எடுத்து ஊத்தி ஆ முருங்கக்காவும் போட்டு வதக்கி நல்லா கொதிக்க விட்டு சாப்ட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும் தோழி ரொம்பவே நல்லா இருக்கு அந்த றால் கொழம்புக்கு பரங்கிக்கா போட்டா கூட நல்லா இருக்கும் தோழி கொஞ்சொ
ஆ ஆ நீங்க சொல்லும் போதே சாப்புட்ணும்னு தோணுது தோழி ரொம்ப நல்லா சொல்லியிருக் கீங்க
அதை அப்பிடியும் பண்ணலாம் தோழி இல்ல நீங்க புளிக் கொழம்பு காரக் கொழம்புல்லாம் வக்கிறீங்கல்ல தோழி அப்பிடியும் செல பேரு பண்ணுவாங்க தோழி அதுல வந்து வெறும் காய்க்கு பதிலு இந்த இறால போட்டு அப்பிடியும் செல பேரு வச்சு சாப்பிடுவாங்க தோழி நீங்க பண்ணிப் பாருங்க தோழி திரும்பியும் நம் ப இந்த கா தொடருவோம் தோழி நம்ப பிரி திரும்பியும் பேசுவோம் தோழி நன்றி தோழி